ஹலோ
வணக்கங்க
வணக்கம்
என்ன பண்றீங்க சும்மாதாங்க இருக்கறே
நா இப்பதே பொண்ண வெளில விட்டுட்டு கதவ சாத்திட்டு வந்தே அப்டின்னா அவங்க சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க
ஆமா இந்த கிளைமேட்டுக்கு பொண்ணல்லா ரொம்ப பாவோ கொழந்தைங்கலா நம்மலாலயே இருக்க முடியல
இங்கயா ஆ அம்மா வீட்டுக்கு போம்போது ரொம்ப அனலு இருந்துச் சி அங்க சமாளிக்கிறதுதா கொஞ்சோ கஷ்டமா இருந்தது இங்க வந்து பில்டிங் பில்டிங்கா இருக்கு இல்லையா நெறைய வீடு மேல வீடு அந்த மாரி இருக்கறதுனால அவ்வளவா இங்க வந்துட்டு அனல் தெரியல
ஆ ஆ
அனல் தெரியில அம்மா வீடு சிங்கிள் வீடு மொட்ட மாடி மேலல்லா வீடு இல்ல எப்டி சொல்ல ஆப்போசிட்லயு ஆ ஆப் போசிட்லயு வீடு இல்ல பக்கத்துலயு வீடு இல்ல இந்த சைடு வீடு இல்ல பின்னாடியு வீடு இல்ல அத தனி வீடு
உங்க கஷ்டோ எனக்கு புரியுது ஏனா எனக்கு தெரியு அந்த கஷ்ட நீங்க எப்டிதா குப்ப கொட்னீங்களோ இல்ல நீங்க எப்டிதா குப்ப கொட்னீங்களோ
ஆமா அங்க பனி அதுவு அந்த காலத்துலலா ஏசி அதெல்லா இல்லனாலு அதெல்லா நம்ம கடந்து இவ்ளோ நாள் வந்துட்டோ இத்தன வருஷோ இப்ப ஏ சின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏ சி இல்லாம
அய்யய்யோ அத என்னாத்துக் கேக்குறீங்க நானு த்ரீ மந்த்ஸ் சென்னைல வேல செஞ்சே‌ ஆ ‌ ஃபுல் ஏ சி தா பி பி ஓ பண்ணிருந்தே மோ அப்டியே காலேல எட்டு மணிக்கு போவே ஒன்பது மணி போனா ஆறு மணி வரைக்கு இருக்கணு ஆர்ற வரயு இருக்கணு ஃபுல்லா ஏசி நல்லா இருக் கு திடீர்னு பாத்தா வேலய வுட்டுட இங்க வீட்ல வந்து இருக்க முல்ல அப்டியே அட்டக்கரேன் ஆய்ட்டே ஏற்கனவே நல்ல இங்க வந்து ஏசில இருக்கும் போதெல்லா இல்ல இல்ல அதுக்கு மட்டு கலராருந்த ஏசில இருந்த ஒத்துக்கினு நாம வெளிய வந்தா டேன் ஆகு தெரிமா டப்புனு அந்த ஏசி இதுக்கு நம்மளுக்கு எங்களுக்கு ஒத்துக்காது டக்குனு ஸ்கின் டோனே மாத்திவிட்ரு அது அப்புற வீட்டுக்கு வந்து ஒரு மாச ஃபுல்லா ஆயிடு அதுக்கப்புற நானு பட்டி டிங்கரிங் பாத்து அதிது மூஞ்சிக்கு போட்டு பொண்ணு மாரி கொஞ்ச மேக்கப் ஆயி
அப்படி என்ன போட்டு ப்ரைட்டானிங்க சொல்லுங்க அக்கா ட்ரை பண்றே
அக்கா ஒண்ணு இல்லக்கா முல்தானி மொட்டி இருக்கா
அ அ
அத வெச்சுக்குங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டெப்பு காஃபி தூளு சுகரு மட் டு போட்டு லைட்டா தண்ணி கெட்டியா மூஞ்சில பூசுற மாரி மிக்ஸ் பண்ட்டு டென் மினிட்ஸ் அத போட்டீங்கன்னா அது ஒரு இதா இருக்கு
ம் ஒர் ப்ரைட்னஸ் குடுத்துச்சா இல்ல அது ஸ்கரப் மாதிரி யூஸ் பண்ணீங்களா
ஆஹா ஃபஸ்ட்டு அது வந்து போட்டு நம்ம ஒ டென் மினிட்ஸு ஆஆ ஸ்கின்ல வந்து இது பண்ணிக்கணு ஊற வெக்கணு காஃபி பவுட்ரு சுகர் மிக்ஸ் பண்ணு
ஆ
ஆ அப் அது வந்து இதாய்ச்சா அத கழுவிட்டு அதுக்கப்புறோ ம் பாலு பால் இருந்தா பாலு இல்ல ரோஸ் வாட் இந்தா ரோஸ் வாட்ரு முல்தானி மொட்டி போட்டு அது ஒரு தேட்டி மினிட் ஸு ஒரு ட்வென்டி ஃபை மினிட்ஸ் உங்களுக்கு எவ்ள் நேரமோ அத போட்டுட்டு இது பண்ணிட்டு பேஸ் வாஷ் கழுவின்னோ ஆ கழுவுமோது வந்து நம்ம வந்து சோப்பு வெறு தண்ணில கழுவ கூடாது ஆலோவேரா ஜெல்லு அந்த மாய்ஸ்ட்ரைசர் இல்ல அது போட்டு நீங்க கழுவீன்னா த ப்ரரைட்னஸ்ஸு அந்த செகண்ல குட்டுக்க
க்லென்சரு போட்டு வாஷ் பண்ணு
ம் உங்களுக்கு என்னா இருக்கு மாய்ஸ்ச்சுரைசரு அது போட்டு வாஷ் பண்லா
ம்
சம்ம சூப்பர் எஃபேட்டு அதோட இன்னோரு எபெக்ட்டொன் ஒன்னுகீது நாலா அது ரெண்டு மூணு வாசி போட்டே எ ஃப்ரெண்டு ஒர்த்தி பண்ணா சொன்னா எனக்கு அது ஸ்னாப்ல புடிச்சே அவ சொல்லி குத்தா எனக்கு அது சம்ம எஃபெட்டுக்கா நாத்துக்கேக்கற ஒண்ணு இல்ல கல்லமாவு காஃபி தூளு ஆ மஞ்ச முட்ட இல்ல வெள்ள முட்ட மட்டு அது அப்பறோ இது கஸ்தூரி மஞ்சள் அது போட் நல்லா கலகி
கடல மாவு காஃபி பவுட்ரு ஆ ஒயிட் எக்கு ஆ கஸ்தூரி மஞ்சள்
ஆ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கணு அதுக்கப்பறோ டிஷு பேப்பர் இருக்கு தெர்மா டிஷு வச்சு கண்ணான ஓட்டு ஓட்ட கொண்டு டிஷு வச்சுட்டு அது மேல ஒரு லேயர் பண்ணோ ஒரு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் அ அதுக்கப்றோ அது நீங்கள் அப்டி அப்டியே ரிமூப் பண்ணலா ஒரு ஆ நல்ல எஃபெக்டா இருக்கு உங்க அந்த ஒயிட் ஸ்கின் அந்த ஒயிட் ப்ளட்ஸெல்லா வேஸ்ட் ஆகுதுனா ஸ்கின்ல அதெல்லா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரு
நல்ல எபட்டு எங்கள கேளுங்க நா சொல்லி தரே உங்களுக்கு எதாந்து தெர்ஞ்சா சொல்லுங்க
நா வந்து இப்ப நெறைய யூடியூப்ஸ்லா அதல்லா பாத்துட்டு அ உளுந்து சோப்பு அதெல்லா இது பண்றாங்கல்ல உளுந்து சூப்பரா அது ரைஸ் பவுட்ரு சோப்பு இதல்லா சேன்தி அது நல்லா யா வந்துட்டு நா மைசூர் சாண்டல் சோப் தா யூஸ் பண்ணுவே
நா
முன்னாடி நா வந்துட்டு டஸ்கி ஸ்கின் டோன்தா கலரு அப்புடில்லா அதெல்லா எதுவு கெடையாது இருக்குற கலர அதுதா இருக்குற கலர மெயின்டென் பண்ண முடியில நா கல்யாணத்துக்கு முன்னாடி அதுதா சா அந்த டாபிக் பேசலான் நல்லா காஸ்மெட்டிக்கு கல்யாணத் முன்னாடி வரைக்கு ரெகுலர் பேஷியல் த்ரெட்டிங் பண்ணுவே த்ரெட்டிங்கு பண்ணிருக்கே ஆனா ஆக்சுவலா எங்களோட இதுல பண்ணக்கூடாது
ஆனா முஸ்லிம்ஸு இல்ல இல்ல முஸ்லிம்ஸு அந்த பர்தா போட்னு அந்த கண்ணு மட்டு தெரிஞ்சுன்னே வரு பாருங்க அதுதாங்க அழகு முஸ்லீம்ஸ் கிட்ட
காலேஜ் வரைக்கு காலேஜ்தா வேலைக்கு போற வரைக்கு இது பண்ணிருக்கே அதுக்கப்பறோ எங்கனுடைய வீட்டுக்காருக் எனக் நோஸ் பீஜ் போட்றது புடிக்கு எங்க வீட்டுக்காருக்கு வந்து நோஸ்பீஸ் போடக் கூடாது நோஸ்பீஸ்
நோஸ் பீஸ்னா
ஆ அது கண்ணு மட்டு தெரியுதுல்ல அது து ஆமா அது என்னோட கண் மட்டு நா ஷால்லியே கூட வந்து பின் போட்டு பண்ணிப்பே அப்டி இல்னா அதுக்கு தனியா அந்த லேயர் இது வி க்குது இல்லையா ஆமா நா வந்துட் மேக்சிமம் வந்துட்டு அது எங்க போனாலுல்லா அது எங்கேயாது மறந்து வச்சுடுவோ
ம்
அதுனால அது கொஞ்சோ இல்ல எறங்கிருச்சு நல்லோ இது அதுனால நா வந்துட்டு போட்ற ஷால்லையே வந்துட்டு அ பின் பண்ணிப்பே அந்த மாதிரி அந்த மாரிதா போவே சோ வந்துட்டு ஒ அ சொல்லுவாங்க கண்ணு நல்லாருக் இருக்கு அழகா இருக்கு அப்டின்னுட்டு எங்க கல்யாணோ ஆனதுக்கு அப்பறோ
முஸ்லிம்ஸு பாக்க வந்து நல்லாதா இருப்பாங்க நா மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள சொல்லல நானு அந்த குறிப்பிட்ட அந்தப் பீபுள் சொல்ற அந்த அ எப்புடி சொல்றது நம்ம ஸ்கின ஸ்கேர் பண்ணி எதும் தோ இருக்கட்டு அது மத்த இதெல்லா சீன போட்னு அந்த வெகுல்ல சுத்தி அட்டக்கறேன்னு ஆயிடுவாங்க அதா அ முஸ்லிம்ஸ்ல சொல்றங்க எல்லாரு ஒரு சிலர் சுத்துவாங்க நல்லா அட்டகரேணு ஆயிருவாங்க இல்லனுல நானு தப்பா நெனச்சுக்காதீங்க அவங்க வந்து பர்தா போனு
போடுறதுனால நமக்கு இதுவாகுதுா அப்டி எல்லா கெடையாது புர்கா போடுறது வந்துட்டு உங்ளுக் கு நார்மலாவே வந்து பிளாக் கலர் டிரஸ் போட்டாக்கா வெயில் அப்சர்வ் ஆகு
ஆமா
ஒயிட் கூட யூஸ் பண்ணலா பிளாக் போட்டா அப்ப நாங்க ரொம்ப பிளாக் கலர் புர்க்காதான போட்டுட்டுருக்கோ அதிகமா இப்பதானா நெறைய கலர்ஸ்ல்லா வருது இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் கலர் தான இருந்து ச்சு
நீங்க என்ன வேணா சொல்லுங்க முஸ்லிம்ஸ் கிட்ட கண்ணுதாங்க
ஆனா டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்ப என்னுடைய என்னுடைய ஃபேஸ் க்குமே நா வந்து நெறைய ப்ராடக்ட் அந்த மாரில்லா கொஞ்சோ யூஸ் பண்ணிருக்றன்னா ரெகுலர் ஃபேஷியல் போனு கொஞ்ச நல் எனக்கு கொஞ்சம் மெயின்டென் ஆயிட்டுருந்துச்சு ஓ நா ஏ அதிக என்ன போடுறது ஃபேரன்லவ்லி அப்டி இல்லனா வந்து ட்டு அதுக்கப்பறோ வந்துட்டு குளோ அப்டின்னு வந்துதுல குளோல இதென் ட்டு அப்றோம் அந்த மாரி ஃபேர்னஸ் கிரீம் அந்த மாதிரிதா வந்துட்டு யூஸ் பண்ணே ரொம்ப காஸ்ட்லி அப்டிலா இல்ல பத்து ரூபா இருவது ரூபா அந்த டியூப் வாங்கி அந்த மாரிதா யூஸ் பண்ணிட்டுருப்பே ஆனா வந்துட்டு எதாவ்து ஒரு
அ
ஃபங்க்ஷன் போணுன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சொ ப்ராப்பரா ரெடி ஆகனு எனக்கு வந்துட்டு ட்ரஸ் வந்துட்டு நம்ப சிம்பிளா இருக்கணு ஆனா லுக் வைஸ் நம்ம வந்துட்டு நல்லா தெரியணு அப்டி இது எனக்கு கிராண்டா சிக்கு சிக்கு அப்டின்னுல்லா வந்துட்டு எனக்கு வந்து போட்ற து அவ்ளவா புடிக்காது
இந்த லேடிஸ்தா ஜிகி ஜிகின்னு போட் வந்தாதாங்க காண்டா இருக்கு
எனக்கு புடிக்காது எனக் கு சிம்பிளா இருக்கணு ஆனா கல்யாணத்துக்கு அப்பறோ கல்யாணோ இதுவானதுக்கு அப் புறமே இங்க எல்லா ஜிகு ஜிகு கஜ கஜா அப்டின்னுதா இருக்கணு அது அது எனக்கு புடிக்கல அத நா மாத்திருக்குறே
ஓகே ஓகே ஓகே
நா வந்துட்டு எவ்ளோக்கு எவ்ளோ என்னோட ஸ்கின் மெயின்டன் பண்ணணு இது பண்ணணு இப்ப ஒரு பவுடர் கூட அடிக் கிறது கெடையாது இவங்களுக்கு வந்துட்டு மேக்கப் ஆ மேக்கப்பே வந்துட்டு பண்ண கூடாது
இது மேக்கப் இது இது இது மேக்கப் கெடையாதுல்ல
எப்டி சொல்றது ஒரு பவுடர் கூட ஆ ஒரு பவுடர் கூட நா யூஸ் பண்றே எங்க அம்மா திட்டுவாங்க ஏய் பவுட்ரு கு பவுட்ரு ராவுது அடி டீ ஒரு ஃபேரன்லவ்லியாவது வாங்கி போட்ரீ அநியாயத்துக்குனு ஏன்டி இப்டி இருக்கற ஏ இப்டி ஆயிட்டியே எ அதுக்குதா சொல்றது கல்யாணத் துக்கு முன்னாடி இப்படில்லா இருக்காதே அம்மா வீட்ல வந்துட்டு இருந்ததுக் காப் போசிட்டா நீ இருக்கிறியே இப்போ அப்டின்னு சொல்ட்டு எங்க அம்மா பொலம்புவாங்க
இவ்ளோ டாக்சிக்கால்லா இருக்க கூடாதுங்க
ம் அது எனக் கு வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்றது புடிக்கு ஆனா ரொம்ப டார்க் அந்த மாரில்லா போட மாட்
எனக்குடன் எனக் எனக்கு எப்பட்ன்னா எனக்கு எப்பிட்ன்னா இந்த லிஃப்டிக் போறவங்கல பாத் தா ஆகும் சண்ட வரும் ஏன் சொல்லுங்க அப்பின்னு வந்துருவாங்க அந்த வாய் மட்டு பளீ ச்சின்னு தெரியும் ரெட்டா ரோஸா அப்பின்னுருவருவானுங்கோ
ஏதாவ்து ஃபங்க்ஷன்னு அந்த மாரி தா தான் யூஸ் பண்ணுற ரெகுலர் யூசேஜ் கெடையாது லிஃப்ஸ்டிக் முன்னாடியும் சரி இப்ப நான யூஸே பண்றேன லாஸ்டா எப்ப லிஃப்ஸ்டிக் போட்டேனா என்னோட ரிசப்ஷன்ல போட்டன் அததா புடிக்காதுன்னு சொல்லிட்
அது ஒரு பத்து ஒரு பத்து வருஷம் ஆயிட்டுக்குமே
இல்ல இல்ல அது ஒரு ஆறு வருஷம் ஆகுது
ஆறு வருஷம் ஓகே என் காலேஜ் முடியுபோது பண்ணிக்கிறீங்க
அ டுவெண்டி டுவெண்டி
ஆ அப்பதான் முடிச்சங்க
ம்
அப்ப முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா உக்காந்து நானு பேட்ஸ்ல்லாம் வளர்க்கறேனா
போடுணும் நடுவுல இப் என்னோட வயசானவங்க கிலவில்லாம் போடுறாங்க லிஃப்ஸ்டிக்கு
ஆ
இப்ப எனக்கு ஒரு சில டைம்ல வந்துட்டு என்னோட நாத்த நாரும் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க லிஃப்ஸ்டிக் போடமா அவங்க கொஞ்சம் எப்படி சொல்றது கலருன்னு சொல்ல முடியாது என்ன கம்பேர் பண்ணும்போது அவங்க பிரைட்
ஓகே ஓகே அந்த ஷைன்னஸ் தெரியும் குளோவா
அவுங்க வந்து எங்க அம்மா மாதிரி எங்க அம்மா கலர் இருப்பாங்க எங்க அம்மா வந்துட்டு ஏ எங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் லைட்டா கலர் அந்த கலர் அவுங் அவுங்க அந்த கலர்வு இருப்பாங்க அதனால உங்க மை மட்டும் தான் வை வைப்பாங்க காஜல் மட்டும தான் வைப்பாங்க வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க வந்துட்டு இப்ப சொல்றாங்க நான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த நோஸ்க்கு மேல வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வரும்ல்ல வொய் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸு அந்த மாரி வரும்ல அதனால நீங்க ஸ்கரப் ப யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சும்மா ஒண்ணும் இல்ல நா வந்து அவங்க ங்ளுக்கு வந்துட்டு இது சொல்லுவே ம் அரிசி மாவு அரிசி மாவையே நீங்க வந்துட்டு இட்லிக்கு வைக்கிற அரிசி மாவையே கொஞ்சம் இது பண்ணுங்க அது நமக்கு கொஞ்சம் ப்ரைட் னஸ்ஸு கொடுக்கும் இன்ஸ்டன்ட வேணும் அப்படின்னாக்கா அரிசி மாவு இருக்குல இட்லிக்கு போடுற அரிசி மாவு உப் பு போடாமத மாவு இருந்ததுன்னா அது கூட வந்துட்டு கொஞ்சம் மூஞ்சுல வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஸ்கரப் பண்ணிப்பரு கொஞ்சம் ஷைனிங் இருக்கும் கொஞ்சம் ப்ரைட் வரும் நா அத யூஸ் பண்ணுவேன் இப்ப நிறைய யூடியூப் அதலாம் ஆமா அத இப்ப நிறைய யூடியூப்லாம் சேர்ச் பண்ணி உளுந்து
ம்
தா பாத்துரு அதுவும் நம்ம நேச்சுரலா வீட்
து நம்மளுக்கு கொடுத்த நேரம் முடிவு அடைந்து விட்டது அடுத்த கால் சந்திப்போம் ம்
அடுத்த கால பாக்கலாம்க
ஓகேங்க